ந்து இந்த ஊர்ல ரேஸ் கோர்சுன்னு ஒரு எடொ இருக்கு.
சேரி
அந்த எடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. ரேஸ்கோசுனா எப்டினா பார்க் மாரி இருக்குனு வச்சு கியே
ஓகே ஆ
பார்க் மாரி தர போட்ருப்பாங்க. பார்க் ஃபுல்லு
ஓ டைல்ஸு
ஆ ஆமா அங்க ரீல்ஸு மூவிஸ் அந்த அந்த மாரி ஷூட்ஸ்ல்லா எடுப்பாங்க அந்த எடத்துல
ஓ
அந்த மாரி அ வெளிவூர்ல இருக்குல துபாய் சவுதி அந்த மாரி இருக்கும்ல பார்க்லா அந்த மாரி கொஞ்சோ லுக்ல இருக்கு. தொட்டில் இருக்கு அழகா பெரிய தொட்டில் இருக்கு. அதுக்கு வந்து ஓரோ ஃபுல்லு லைட் செட்டிங் இருக்கு. சூப்பரா அங்க அங்க லைட்ஸ் இருக்கூ, பசங்களுக்கு விளையாட தொட்டி இருக்கூ, சூப்பரா இருக்கூ
ஆமா நீ போனனு கூட சொன்னலே ஒருத்தரவ அழ
ஆமா அங்க ஈஃபில் டவர் மாரீ ஒரு டூப்ளிகேட்ல ஒண்ணு வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரிலாமா இருக்கூ.
ஆமா ஒரு மாரி சில்வர்ல செஞ்சு வச்சுருப்பாங்க.
ஓ ஆ
அந்த மாரி அங்க ஒரு ஹோட்டல் இருக்கூ அந்த ஹோட்டல்ல என் நேரமு கூட்டமிருக்கு.
போனா என்ன போய்ட்டு அப்டியே அண்ணன அழச்சுட்டு
ஆ ஆஹ அது வந்து எப்டீன்னா ஆ இது அசைவம் ஹோட்டல் அதாவது இந்து யூஸ் பண்ற ஹோட்டல் நம்ம போற ஹோட்டல் இல்ல. அவ்ளோ கூட்டோ க்யூல நிக்கு டெய்லியுமே கியூல நிக்கு அந்த ஹோட்டெல்ல அப்டி ஒரு கூட்டோ இருக்கு அந்த ஹோட்டெல்ல
ஹிந்துஸ் ஹோட்டலா இருந்துச்சுன்னா வெஜ்டேரியன் வெஜிடேரியன் சாப்ட்டுட்டு வந்தாங்க நீங்க பொயி
எனக்கு ஹோட்டல் சாப்பாடு புடிக்காதுப்பா ஹோட்டல் சாப்பாடே சாப்ட மாட்டே நானு எனக்குமே புடிக்காது அவுங்களுக்கு புடிக்காது
நாலா அழச்சிட்டு போனா வேல மிச்சம் போய் சாப்டுட்டு வந்துட்லா அப்டின்ட்டு வந்துருவே
ம் எப்பயாச்சு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வருவாங்க ரேரா எப்பயாவ்து அது மட்டு சாப்டுவோ நைட் டைம்ல
எந்த தெரிமா ஃபுட்டு சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டோ மாரி பானிபூரி இந்த கோபி மஞ்சூரியனு சிக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு கோப்பி மன்சூரியன்னா வந்து குவாலி காலிஃப்ளவர் டீ
ஓ அதுவா அத பொறிப்பாங்களா
ம் காலிஃப்ளவர் பொரிக்கறது
ஆமா வாங்கிட்டு வருவாங்க இவுங்ளு நா தா பொறிப்பே ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்டே குடுத்துருவே
ஏன்டி ஒனக்கு
எனக்கு புடிக்காது காலிஃப்ளவரு
என்னடி டேஸ்ட்டு ஒனக்கு காலிஃப்ளவர்லா எப்டி சூப்பராக இருக்குனு தெரியுமா அதெல்லா குடுத்தா நாலா வந்து சாப்டுட்டே இருப்பே ஆனா வந்து காலிஃப்ளவர்ல பாத்து இதுங்கனு
ஆமா அந்த தண்ணி ஊத்தி எல்லாமே செய்வா அதெல்லா செய்வா
புழு இருக்கு அதுல வந்து கொஞ்ச கொஞ்சமா வெயில வந்து கொஞ்சோ கிளவ்ஸ் போட்டா நல்லது பாத்து பாத்து வெள்ளையா இருக்கா புழுவு வெள்ளையா இருக்கு அது வந்து தெரியாது பாத்து பாத்து சின்ன சின்ன சின்னதா வந்து நம்ப கட் பண்ணி கொஞ்சோ அத பிச்சா வந்துரு பெரிய ப்ராசஸ்சு என்ன பண்ணிறது காலிஃப்ளவரோடத ஒரு பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லாத்தையு ஒரே டைமிங்லே பேன் பாத்து அப்டியே கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா வந்து பிதுங்கி
அதுல வேற எதாது செய்வீங்ளா
அத வேணுங்கறத வந்து எடுத்துட்டு கழுவிக்கிட்டு வேணாங்கறத ஒரு சின்ன டப்பா ல போட்டு அழகா ப்ரிட்ஜில வச்சிர்னு
உ நல்லாருக்கு
நல்லாயிருக்கு ஆமா ஏனா நமக்கு வேல வேல மிச்சோ அப்பப்ப வந்து கட் பண்ணி உரிச்சிக்கிட்டு இருந்தா வந்து ஃபிரிட்ஜிலியு வந்து ஸ்பேஸ் அடைக்கு அந்த பூ அதோட இல்லாம அப்பப்ப நமக்கு வேல எது இருக்காது அதோட இல்லாம புழு ஃப்ரிட்ஜில வச்சுட்டு எடுத்தா ஒரு ஒரு நேரத்துக்கு புழு செத்து போய்லா இருக்கு
அப்டியா ஏ தக்காளி அப்டிதா பா இருக்கு தக்காளியில புழு இருக்குல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரீஸ் ஆயிருக்கு
அப்டித்தா இருக்கு ஆமா அதனா வந்து என்ன பண்ணிடனு ஃபுல்லா எல்லாத்தையு ஃபர்ஸ்ட்டே பேன் பாத்தே வந்து அந்த இத மட்டு எடுத்து ட்டு வேணுங்கிறத போட்டு கழுவிட்டு ஏனா வந்து கழுவுனா வீணா பொயிடு எல்லாத்தயு கழுவுனா வேணுங்கறத போட்டு கழுவிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு ஏ ர் டைட் கண்டெயினர்ல போட்டு மூடி அப்டியே வச்சுர்னு ஃபிரிட்ஜில வேனுன்றப்ப அழகா வந்து நல்லா கழுவி கொதிக்க வச்சி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச் சி அதுக்கப்றோ அதுல வெந்ததுக்கப்றோ நம்ப வந்து காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாரி சொல்லிட்டு போட்டு சாப்பலா சூப்பரா இருக்கு காலிஃப்ளவர் பக்கோடா சாப்டலாம் அதுலயே வந்து உள்ளக்கெழங்கு பட்டாணிலாம் போட்டு குருமா மாதிரி
உம் இவங்களுக்கு எப்படின்னா உருளை கிழங்கே கிருப்சியா இருக்கணும்
எப்படி
எண்ணெய்லே தா உருளைக்கழங்கு வதக்குவே
ஓ கிருப்சியா இருக்குமா
அ கிருப்ஸியா இருக்கணு
ஆ அது சரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிருப்சியா எண்னெ ல்ல வதுக்கு நா ஆஃபீஸ் போனா வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஒரு மாதிரி சாகிய ஆகிடும்
ஆ அது கரெக்ட் தா
வீட்ல இருந்தா வந்து கிறிஸ்பியா சாப்பிடலாம் செய்யலாம் என்ன நா மோஸ் லி எண்ணெய்ல தா அந்த மாரி செய்வே ஆனா எண்ணெய்ல வந்து வதக் கனா என் மாப்பிளை வந்து எண்ணெயில வேணா ஹெல்தி இல்ல அன்ஹெல்தி அப்படி
அ அதுலெல்லாம் எங்க ஹஸ்பண்டக்கு ஹெல்தி எண்ணல்லா அது வெண்டிக்கா அந்த மாதிரி வதக்குவே
அதனாலேயே வந்து எண்ணெ அதனாலயே என்ன எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற ரெசிப்பிலாம் சொல்ல மாட்டோ சொன்னால் இப்படிலாம் செய்யக்கூடாது அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ண பண்ண கம்மிய யவுஸ் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிச்சனில் குக்கிங் அந்த அளவு தெரியாது
அ தெரியாதனால நீ தப்பிச்சு ட்ட தெரியுங்கிறதுனால சம் டைம் இதுக்கு என்ன ரெசிபி போட்டுப்பாங்க நம்மளே ஆத்த ரதுலா அவச அங்கிங் இங்கும்
என்னதாத்தியோ போடுறோ
இப்ப கேட்டாலும் பரவால கல்யாணம் அந்த புதுசுல என்கிட்ட ரெசிபி கேட்டாங்க
ஆ ஆ ஆ
ஏனா வீட்டுல வந்து மாப்பளைக்கு வந்து செஞ்சு வைப்பாங்க தெரியுமா சாப்பாடுலா
ஆமா
அது ஒன்னு ஒண்ணு பசியா ரெண்டு
ஆமா
சேமியா கிச்சேடி தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வச்சாங்க இதுக்கு ரெசிபி தெரியு மாகே ட்டாங்க எனக்கு சமைக்கவே தெரியாது இதுக்கு எப்படிங்க எனக்கு ரெசிபி தெரிய
வீட்ல கேட்டு சொல்றே அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே
அ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நா செய்வ அப்படின்னாங்க ஸ்டார்டிங் அதாவது இந்தொரு பக்கம் சேவைன்னு சொல்லுவாங்க அத
சேவைன்னு சொல்லுவாங்கதா தெரியுமே
அ அந்த சேவைதா சேவை இங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்வாங்க
ஆ ஆ ஆ
அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு இருக்கும் உங்க அம்மா சொன்னதுனால இங்கய கிடக்குற பொருளா இருந்தாலும் அந்தண நாத்து மாட்டறாங்க எனக்கு தா கஷ்டமா இருக்கு
ஆமா அது ஒரு நேரம் இருக்கும் இங்க கூட இங்க கூட என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுட்ல்ல வந்து மோஸ்ட்லி டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா எல்லா ஃபுட்டும் வந்து சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து செய்றோல கஷ்டப்பட்டு வந்து அந்த ஷவர்மா பர்கர்ல எதச்சு பிர்ட் இல் அந்த சாண்ட்விச் அந்த மாதிரி சொல்லிட்டு புதுசு புதுசா ஏதாவது நம்ம தேடி செய்வோ எ ஹஸ்பண்டக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது இதெல்லாம் ஏ அழகா வந்து நீ வந்து நா வாழ வாழப்பழத்தில் ஒரு டிஷ் செஞ்சுருப்பேன் அழகு முழிச்சிருச்சு வாழப்பழ வீட்ல ஏதாவது ஒரு செஞ்சிருப்பே ஏ இத எதுல செஞ்ச எப்டி இருக்க நல்லாருக்கேம்பாங்க எ வாழப்பழத்துல போட்டு செய்ற வாழப்பழலா சும்மாவே சாப்புல்லா நா சும்மாவே சாப்ட்றுவேனே அப்டிம்பாங்க எனக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம
கஷ்டப்பட்டு விஷ்யத்த செஞ்சு குடுத்துருக்கோ தி கொர சொல்லாட்டியு ஒரு ஒரு அப்ரிஷ் அப்ரிஷேஷன் பண்ணக்கூடாது
நல்லா இருக்குன்லா சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிலா சாப்ட்ருவாங்க ஏ நமம ம்
இன்னு கொஞ்ச நாள் தா அவனு எல்லா பேச ஆரம்பிச்சிருவா
ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்ட்றா சாப்டுட்டு வந்து ஆப்பிள் எல்லா இவ்ளோ கஷ்டப்பட்டுலா செய்ய தேவயில்ல சும்மா கட் பண்ணி குடுத்தாலே நா அழகா சாப்ட்றுவே அப்டின்டுவாங்க அதோட போங்க எதுக்கு வேஸ்டா நா எதுக்கு வந்து பண்ணிக்கிட்டு அ ஊருக்கு வந்ததுக்கப்பறோ இதெல்லா செஞ்சு குடுத்தியா நீனு எனக்கு ஒண்ணு கூட செஞ்சு குடுக்கல எங்க நீங்க தா வந்து சும்மாவே ஆப்பிள் கட் பண்ணி நா எதுக்கு அப்பறோ செய்ய
ஆ ஓ அண்ணன்னா ஆப்பிள் சாப்டுவாங்களா இவுங்கல்லா அந்த மாரிதா
ஆப்பிளு பழோலா எல்லாமே சாப்டுவாங்க பழோலா எல்லா பழமு பிடிக்கு எனக்கு வந்து அந்த அளவு வந்து நா ஆப்பிள் விரும்ப மாட்டே ஆப்பிள் எனக்கு அந்த அளவுக்
ஆப்பிள் புடிக்கு
நா வந்து சாப்ட மாட்டே அந்த அளவு சாப்ட மாட்டே எனக்கு இந்த தர்பூசணி அந்த மாரி ஐட்டம்லா புடிக்கு தர்பூஷ்ணி மத்தபடி மத்த ஐட்டம்லா நல்லாருக்கு சாப்டுவே இது வந்து எனக்கு அந்த அளவு விருப்போ இருக் காது புடிக்காது ஆப்பிளு சாப்டுவே ஆனா இந்த ப்ரெக்னன்ட் ஆன டைமிங்ல என்னன்னு தெர்ல ஒரு ஒரு ஃபுட் புடிக்காம போகுணு
பலாப்பழம் புடிக்குமா
புடிக்கு
ம் கன்சிவா இருந்தா சாப்ட விட மாட்டாங்களே
வுட மாட்டாங்க புள்ள பெத்தோனே சாப்ட விட மாட்டாங்க கல்யாணம்மா சொல்லுமா ரியாணமா ஆ சொல்லு ஹலோ சொல்கிறியா ரியானா அம்மாட்ட ஆமா ஆமா கேக்குது தா
ம் ம் அவ பாஷ பேசவு பேச ஆரம்புச்சுட்டா பாரு
டாட்டா சொல்லுது எ பொண்ணு ஒங்களுக்
தாட்டா
ஆத்தா தாட்டா எங்கம்மா அவ்ளோ நேரோ இங்கயு அங்கயு உருண்டுகிட்டு வெளாண்டுகிட்டு இருந்துச்சு சண்டி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு
ம் கீழ தூங்க வப்பியா தொட்டில தூங்க வப்பியா
ஆஹ நா கீழ தூங்கிடுவா நா தொட்டிலயு தூங்க வப்பே டூ இன் ஒன் ரெண்டத்லயு போட்டு ஆ பர பழக்க ஏன்னா வந்து செரமமா இருக்கு
ஆமாமா அப்பறோ கஷ்டப்படணு நானு இந்த பையல மேலயே போட்டு போட்டு டே கீழ போட்டா படுக்க மாட்டா எந்திர்ச்சு உக்காந்து பா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அப்பறோ இப்ப பழஹியாச்சு கீழ போட்டு போட்டு
ஆமா செரி இ இவளே நீ பாருன் னன் சொல்லிட்டு மணி ஆயிடுச்சு நான போய் இவள வந்து பாக்கறே முழிச்சுகிச்சு
ஆஹ் சே ம் பாய் இஸ்லாலைக்கு